வணக்கம் சொல்லுங்க என்ன பண்றீங்க நா சும்மாதா உக்காந்துட்டு இருக்குற
ஏ நா வந்து இப்பவே
உங்க கிட்ட கொஞ்சோ சவுண்டா வருது கொஞ்சோ வெளிய வந்து பேசுங்க
இப்போ வருதா
ஆ இப்ப பரவால்ல அ சொல்லுங்க
அது ஃபேனோட சத்தோ
ஆ என்னங்க சாப்டீங்களா என்ன சாப்டீங்க
நா வந்தி இட்லி சா இட்லியு வ சட்னி சாப்ட நீங்க அப்டியா சேரி சேரி சேரி அப்டியா நா வந்து இட்லி வெச்சொனே தெரல இதுக்கு மேலதா யோசிக்கணு
அதா என்ன எதாச்சு ஐடியா இருக்குதா எதாச்சு செய்றதுக் க்கு
என்ன என்ன சொல் நீங்களே சொல்லுங்க எதாவது ஒரு டிஷ்சு
என்னங்க எங்க வீட்ல வந்து எங்க அம்மாதா சொல்வாங்க என்ன செய்
பிரியாணி செய்லான் க்கரனா
அப்டியா எப் பிரியாணியா சேரி
செய்லான் இருக்குற ஆ நீங்க எதாவது சொல்லுங்க பாக்கலா
எங்க வீட்ல என்ன செய்ரேன் தெரியாது எங்க அம்மா சொல்லுவாங்க அது சமைப்போ
அப்டியா
ம் நாங்க வீட்ல செய்யுறதில்ல இப் பிரியாணி ஹோட்டல்ல வாங் கது எங்க அம்மாக்கு செய்ய தெரியாது
கொஞ்ச சொல்றீங்களா கேக்கலா இல்லன்னா உங்க ஃப்ரெண்ஸ் பத்தி சொல்லுங்க
அதா எனக் வந்து ப ஃபஸ்டன்டேல இருந்து டுவெல்த் வரைக்கு ஒரே ஸ்கூல்ல த ப்ரெண்ட்
அப்டியா ஆ
ஆமா திரும்ப டென்த் வரைக்கு ஒரு ஸ்கூல்ல படிச்சு லெவெல்த் வேற ஸ்கூல் போயிட்டோ அங்க கூட அப்ப ஃப்ரண்ட்ஸா தா போட்டோ எல்லாமே ஆமா ஒரே குரூப் எடுத்து எல்லாரு ஒன்னா இருக்கலான் ஒரே குரூப் எடுத்து ஒன்னா இருந்தோ நா வந்து சி குரூப் எடுத்த. அக்கேண்ஸ் காமஸ் எக்னாமிக்ஸ்
க்ளாஸ்
அந்த மாரி குரூப் எடுத்தே க்கோண்ஸ் க ஆமா அப்ப அக்கோண்ஸ் எடுத்தாதா பேங் பேங்க் கூப்றாங்க அதனால அக்கோன்ஸ் எடுத்தே ஆனா காலேஜ்க்கே போல
ஏ
ஏதா வித் வீட்ல அமய்க்க மாட்டே சொல்ட்டாங்க அதானால போ.
காலேஜ் காலேஜ் படிச்ச நல்லது தானே
ஆமாங்க அதா நீங்க எத்தனவதுவரிக்கு படிச்சிருகீங்க எத்தனே டிகிரி வாங்
உ இருக்கணு நீங்க ம் அப்டியியா
ஆ நீங்க என்ன படிச்சிருகிங்க
செரி செரி செரி இந்த ஸ்கூல் நா வந் ப்ளேஸ்டு வரைகுத ம் ம் ஆமா ஏ ஸ்கூல் டேஸ்சுன்னா சொல் இல்ல வீட்டுல படி வேல அதிக கல்யாண பண்ணி வச்சுட்டாங்க ம் ம் அதா கல்யாண பண்ணி வச்சுட்டாங்க இருந்தாலு நீங்க படி க்கேலாலா ஹலோ ஹலோ ஹலோ ஐயோ ஆ ஹலோ ஹலோ ம் ஆ